ஹலோ நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேன்ப்பா
என்னா போனே பண்றது இல்ல
போனா என்ன இப்ப ஒன் வீக்தான ஆகு ச்சு அதனால தா நா பண்ல செரி நம்ம கொஞ்சோ வேலை முடிச்சுட்
ந தெரிங்களலா நானு இப்பதாங்க என்னோட ஃப்ரெண்டு கல்யாணோ ஒண்ணு இருச்சா அ ரெண்ட் நாளைக் கு முன்னாடி சோ அதுக்கு போயிட்டு வந்தோ எல்லாருமே ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரு
அப்டியா ம் ம் எப்ப யூ ஜி ஃப்ரெண்டா பி ஜி ஃப்ரெண்டா
இல்ல யூஜிலியு ஒன்னா தா படிச்சோ பிஜியு ஒன்னா தா படிச்சோ
அப்டிங்ளா அப்போ ஒரே காலேஜ்ல தா படிச்சீங்ளா
ஆமா ஒரே காலேஜ்ல தா அஞ்சு வர்ஷோ படிச்சோ அவ வந்து காரைக்குடி நேச்சர் இது வந்து காரைக்குடி நேட்டிவ் அவளோடது
அப்போ ஊர்ல கல்யாணமா
ஊர்ல கல்யாணோ இல்ள சென்னையில தா கல்யாணோ ஆனா வந்துட்டு ஊர்ல இருந்து அ இங்க ஒர்க் பண்ணாங்கல்ல சோ இங்கே வந்து மாப்பிள்ள பாத்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க
ஓ அப்ப லவ் மேரேஜுன் சொல்லுங்க
ஆமாமா இங்கே செட்டில் ஆயாச்சு சென்னைலியே
ஃபேம்லியோட செட்ல் ஆய்ட்டாங்ளா
ஃபேம்லியோட இல்ல ஃபேம்லில்லா அங்கதா இருக்காங்க அவங்க இப்ப கல்யாணோ ஆய்ட்டா இங்கதான
ஓ ஜாப் இங்க இருக்
ஆமா நானு சும்மா சொல்லுவாங்க ஒரு பேச்சுக் கு காலேஜ் படிக்கும்போது நீ அவளோதா இங்க யே செட்ல் ஆய்டுவ செட்ல் ஆய்டுவன் சும்மா சொல்லுவோ அதே மாரி காரக்குடிலா நீ போகாத இங்கயே செட்ல் ஆய்டுன் சொல்லுவோ அதே மாரி இப்போ இங்கயே செட்ல் ஆயாச்சு
ஆமம்ப்பா இப்ப வந்து அ அங்க ஊர்லர்ந்து இங்க வந்துட் டு எ வந் இங்கயே இருந்துட்ட பெறகு மறுப்டி அவுங்க ஊருக்கு போறத்துக்கு செட்
வெறுப்பா இருக்கு ஆமா ஏனா வந்து அது உள்ள கிராமந்தா அது
அ அதா
இங்கயே வந்து அவ காலேஜ்லா முடிச்சு வேலல்லா இங்கயே பாத்துட்டாளா அதுனால வந்து திருப்பி அங்க போனா ஒரு மாரி வெறுமையா இருக்கு
ஆமாமா
என்னதா அவ ஃபேம்லி அங்க இருந்தாலு ஆ இங்க செட் ஆய்டுச்னாலே அப்டிதான இருக்கு அவளுக்கு எப்படா வந்து இங்க வரதுந்தா இருக்கு அங்க இருக்கறத விட
ம் அவங்க இங்கயே செட் ஆய்ட்டாங்க
ஆமா அதுவு இல்லாம இந்த காலேஜ்லதா நாங்க படிக்கணு அப்டின் சொல்லிட்டு வந் சேர்வனே ஜாய்ன் பண்ணா அந்த காலேஜ்ல
அப்ப முன்னாடியே தெரியுமா கு அவங்கள
இல்ல இல்ல முன்னாடில்லா தெரியாதுங்க எல்லாருமே வந்து காலேஜ்ல போய்தா ஃப்ரெண்டானது அந்த காலேஜ் போய் ஒரு நாள்தா ஃபஸ்ட்டு நாள்லே எல்லாரு ஃப்ரெண்ட்ஸ் ஆய்ட்டோ அந்த அட்மிஷன் போடுவாங்கல்ல
எல்லாரு க்ளாஸ் து அ க்ளாஸுல் ஜாய்ன் பண்ண பிறகுதா எல்லாரைமே வந்து இன்ட்ரோ பண்ணி
எங்களுக்குலா இல்ல அட்மிஷன் போடுவாங்க பாருங்க ஏழு மணிக்கு காலேஜ் உள்ள போனோ காலைல ஏழு மணிக்கு போனோ போம்போது நா மட்டுந்தா ஆமா கவர்மெண்ட்டு காலேஜ் அது சோ அதால வந்து காலைலே வந்து எங்களுக்கு அட்மிஷன் எல்லா இயர்லி மார்னிங் போனாதா கெடைக்கு சீட்டு அதுனால போய் உக்காந்துட்டோ உக்காந்துட்டு போம்போத் நாங்க மட்டுந்தா போனோ அப்பறோ பாத்தா என்னடா தனியா இர்க்கோமே அப்டினு ஒரு மாரிதா இரு ந்ச்சு க்யூலெல்லா உக்காந்து எல்லாரு ஒன் பை ஒன்னா இவங்கல்லா வந்து அப்ப தெரியாதுல்ல புது மொகமா இருக்கு அப்பறோ ஒரு ஹாய் சொல்லிதா பழக்கமாச்சு அப்டியே என்ன பண்ணோ ஃபுல்டே அங்கயே உக்காந்து
ம் அந்த சும்மா அப்ளிகேஷன் போட போன அன்னைக்கேவா
ஆமா அப்ளிகேஷனே லேட் ஆகுது அதால ஃபுல்லா அங்கியே வந்து க்யூலயே வந்து நாங்க மட்டுதா ரவுண்ட்டா உக்காந்திருந்தது மீதியெல்லா க்யூல போனாங்க ஆமா மீதியெல்லாரு க்யூல கோடாங்க அவ்ங்க மட்டு ரவுண்டா உக்கார்ந்து ஒரு கேங் ஃபாம் பண்ணிட்டோ ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் நாங்க மொத்தோ ஒரு கேங் ஃபாம் பண்ணி அப்பவெ அப்பதா இந்த பொண்ணு வந்து இந்த ஊர்லர்ந்து வராங்க யார் யார் எந்த ஊரு அப்டின் பேசுனோ
ம் ம்
அப்பதா இந்த பொண்ணு ஸ்லாங் வந்து ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு
ம் ம்
என்ன நீங்க அப்ப நீங்க வந்து ஊரா அப்டின் கேட்டப்ப இந்த பொண்ணு சொன்னாங்க
ம்
நம்ம கூட சீரியல்ல நீங்க சீரியல் பாத்ருக்கீங்ளான் தெரில ஒரு கேரக்டர் வரு சரவணன் மீனாட்சின் ஒரு சீரியல் வருல
ம்மா
அந்த சீரியல்ல வந்து மைனானு ஒரு கேரக்டர் இருப்பாங்களா அந்த பொண்ணு மாரியே இவுங்க பேஸ்னாங்களா பேஸ்னது இவுங்க பேரு அப்டியே வெச்சிட்டோ மைனான்ட்டு அப்பவே போன ஃபஸ்ட் நாளே
ஹே நா இங் கேள்விப்பட்ட வரைக்கு நா பாத்த வரைக்குமே எல்லா வந்து இப்போ ஒரு கிளாஸ்சுனா ஃபிக்ஸ் ஸான பெறகுதா ஃப்ரண்ட்ஸ் ஆவாங்க
ஆமா நாங்க கொண்டதா கொஞ்சோ அட்வான்ஸா வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆய் டோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அப்ப ஆரமிச்சதுதா அது ஆரம்பிச்சு க்ளாஸ்சுக்கே பாருங்க ஃபஸ்ட்டே காலேஜ் நாங்க அஞ்சு பேரு ஒண்ணா போனோனா பாத்துக்கோங்க
அது எப்டி ஒரே இதா கெடைச்சிச்சு ஒங்க எல்லாருக்கு அப்ப எல்லாருமே சா அப்பே சொல்லி வெச்சி
ஆமா சொல்லி வெச் ச்சி நீங்க போட்டுக்லா அப்டின் சொல்லி வெச்சுதா கோர்ஸ் எடுத் து ஒரே இதுல ஆ
க்குறனா இப்ப நீங்க அப்ளிகேஷன் நீங்க ஒரு குரூப் ஃபிக்ஸ் பண்ட்டு போய்ருப்பீங்க அவ்ங்க அவ்ங்க ஒரு ஒரு குரூப் ஃபிக்ஸ்
ஃபிக்ஸ் பண்ணுனோ ஆனா எங்ளுக்கு வந்து அது ஈவ்னிங்கா வருது ஈவ்னிங் காலேஜ்ல வருதுன் சொன்னாங்க ஆ ஒரு ஒன் வீக் கழிச்சி மாத்தி தரேன் சொன்னாங்க செரி ஓகே ஒன் வீக் கழி ச்சி பாத்துக்லா அது வரைக்கோ இதுல ஜாய்ன் பண்லான் பண்ணிட்டோ ஆனா எங்களுக்கு செட் ஆயிடுச்சே அதால திருப்பி வந்து ஒன் வீக் அப்பறொ கூப்புடும் போது போக மனசில்ல
ஓ ஓ இப்ப ஃப்ரெண்ட்ஸா செட் ஆயிட்டிங்கன்றதுனால எ எல்லாரு பேசின குரூப்பே எடுத்
ஆமா பேஸ்ன குரூப்லயே இருந்துட்டோ திருப்பி வந்து கூப்ட்டாங்க இது மாரி இப்ப வேகென்ட்ருக்கு வாங்க அந்த குரூப்ல அப்டின் சொல்ட்டு எங்களுக்கு போனூனா இப்ப எல்லாரு போகனூ ஒரு ரெண்டு பேருக்கு தா வேகென்ட் இருந்துச்சி அதால உங்களுக் பிரிய மனசில்லயா பிரண்ஸ்ச விட்டு அதலா அப்டியே வந்து நாங்க அஞ்சு பேரும் வேண்டா அது குரூப்பு நம்ம இந்த குரூப்லயே இருந்துர்லா ஆமாங்க அந்த மாரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எங்கள்து
உம்ம்ஆ
அப்டியே இருந்து அப்பல்ல இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து ஃபாலோ ஆகி இப்ப வரைக்கோ வந்து இப்போ எல்லாருக்கும் மேரேஜ் ஆகி குழந்தைங்கல்லா இருக்கு இப்ப இவுங்களுக்கு தா இப்ப லாஸ்ட்டா எங்க கேங்குல மேரேஜு இவுங்களுக்கு இப்ப மேரேஜ்க்கு கூப்ட்டு இருந்தாங்க அதால ஃபிரெண்ட்ஸ் எல்லாரும் வந்தோ போயிட்டு அட்டன் பண்ணிட்டு
ஆனா பரவால்லப்பா இப்போ இந்த இப்போ உள்ள ப்பு சூழ்நிலையில எல்லாரு இப்ப வரைக்கும் ஒன்னா கண்டினியூ பண்றீங்களே
ஆமாங்க எல்லாரு அதுதா சொல்றாங்க எல்லாருமே வந்து நாங்க வந்து பொறாமையா இருக்கு அப்டிங்றாங்க
உம் கண்டிப்பா இருக்கதா செய்யு
வாங்க வந்து நீங்களும் எங்க கூட ஜாய்னாய்க்கோங்க அப்டின் சொல்லிரது
இது யாரும்ல இது வந்து பெரிய விஷ் யோல்ல ஒங்களுக்கு
ஆமாங்க இப்ப வரைக்குமேங்க ஒரு ஆறு மாச சோம் அக்ரிமெண்ட்டு மாரி ஒரு ஆறு மாசம் போட்டு வச்சுப்போம் அந்த ஆறு மாசத்துக்கு ஒரு தடவ மீட் பண்ணுனும்
ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிப்பீங்க
ஆமா ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிப்போ ஏனா எல்லாருக்குமே வேல எல்லா ஃபஸ்ட்டு மாரி இல்லல்ல அதால எந்த நாளுன்ட்டு ஒரு மூணு நாள் நாலு நாள் ஃபிக்ஸ் பண்ணுவோ அந்த நாள்லருந்து எல்லாரும் எது எந்த டேட்ல ஃப்ரீயாருக்கோ அப்டின் ஃபிக்ஸ் பண்ணி இல்ல இல்ல எல்லாருமே ஒவ்வொரு டேட் சொல்லுவாங்க
ஓ எல்லாத்தையும் கலந்து
ஆமா அந்த டேட்லருந்து ஒவ்வொரு டேட் எடுத்துருவோ நாங்க எடுத்து எல்லாருமே எந்த டேட்ல ஃப்ரீயா இருக்கோன் பாப்போ அந்த டேட்ட ஃபிக்ஸ் பண்ணிருவோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டேட் ல வந்து நாங்க வெளிய போவோ அந்த ஒரு நாள் ஃப்ரீயாருக்குணும் எந்த தொல்லையு இருக்கக்கூடாது ஆமா காலைல நாங்க போனோன்னா ஈவ்னிங் சிக்ஸ்ஸோ க்ளாக்குள்ள வீட்டுக்கு வந்துரணு அந்த மாரி ப்ளான் பண்ணுவோ பசங்களையும் பேக்கப் பண்ணி கூட்டு போயிடுவோ இப்ப எங்க கூடயே அவுங்களையும் கூட்டிட்டு பேய்டுவோ
ஆமா இப்ப அவுங்களுக்கும் ஒரு ஃப்ரெண்ட் சர்க்
ஆமா அவுங்களுக்கு ஃபிரண்ட்ஸ் சருக்குள் இருக்கும் அப்டியே வந்து அது ஃபாமாகுல்ல அடுத்த இதுக்கு கன்ட்டினியூ ஆகுல்ல அதனால அப்டி கூப்ட்டு போயிறது அதனாலதா இப்ப வரை க்கும் வந்து யாருமே நோ சொல்லக் கூடாது அந்த ஆறு மாசோம் துக்கு ஒரு தடவ மீட் பண்றத்துக்கு யாருமே நோ சொல்ல மாட்டோம் எந்த வேல இருந்தாலு தள்ளி வெச்சுட்டு ஒவ்வொருத்தங்க பர்த்டேக்கூ நாங்க மீட் பண்ணுவோ
ஓ இப்ப இந்த ஆறு மாசொ எல்லா மீட் பண்ட்டோமேன் இல்லாம பட்டேக்கூ அதுக்கெல்லாம் பட்டே வந்தா கூட மீட் பண்ணிப்
ஆமா மீட் பண்ணுவோ அதுக்கெடைல அப்பிடி ஃபிக்ஸ் பண்ணிக்க மாட்டோம்ப்பா இப்ப வந்து எங்க பசங்க பட்டேலா கணக் பண்ணிப்போ ஆ ஒருத்தங்க பட்டே ஃபிப் ரரில வருதுன் வச்சுக்கோங்க அ என்னோட ஃப்ரெண்ட்டு பட்டே வந்து அ ஒரு ஏப்ரல்ல வருதுன் வச்சுக்கோங்க பிப்ரவரிக்கும் ஏப்ரல்க்கும் சேத்து ஒரு கேக் வெட்டிடுவோ அது ஒரு சிக் மந்த்து அதான் இந்த மாரி வந்து ப்ளான் பண்ணி ஒரு மீட் பண்றனக்கி ஒரு கேக் கட் பண்ணிருவோ
அ இந்த ஐடியா கூட நல்லாருக்கு
ஏனா அடிக்கடி நம்ளால மீட் பண்ண முடியாதுல்ல அதனால இப்பிடி மீட் பண்ணிக்கிறது அப்பிடி ஃபாமாயி போயிட்ருக்கு அதால ஒரே யோசனையாருந்துச்சு என்ன பண்லா என்ன கிஃப்ட் குடுக் கது அப்டின்னா யோசனையா இருந்துச்சு இப்பல்லா வந்து நம்ம ஷோகேஸ்ல வைக்கிறதுக்கு பதிலா கிச்சன்ல யூஸ் பண்ற ஐட்டம்ஸ் குடுக்குறதானே பெஸ்ட்டு அதால கெட்டில் ஒன்னு ப்ரசன் ஆமா கெட்டில் ஒண்ணு ப்ரசென்ட் பண்ணிட்டே
ம் சேரி சேரி
அதுக்கு கூட அவுங்க கால் பண்ணி என்ன நா சமைச் க்க மாட்டேன் சொல்லிட்டு எல்லாரு கிச்சன்ல யூஸ் பண்ற ஐட்டமா குடுத்துருகீங்க
ஆமா சமைக்க சொல்லிதா குடுத்துருக்கோ அப்டின் சொல்லனு
இன்னொரு ஃப்ரெண்ட்டு கீமர் குடுத்தாங்க அதால எல்லாமே சமை க்கிர ஐட்டமா குடுக்கவு பரவால்லையே சீக்கரமா பண்ற மாரி குடு துருக்கீங்க அப்டின்னு பாராட்னாங்க வேற
அதா உங்க ஃப்ரெண்ட்டு யோசிப்பாங்க நீ என்னா சமைக் க்காத என்னைய வந்து சமைக்க வைக்க சொல்றீங்க எல்லாரு அப்டின்ட்டு
அப்படிதா இருக்கு செரிங்க பாருங்க நானு அப்பறமா கால் பண்றே
ம் செரிப்பா பாய்